கேக்குதாங்க
ஆ கேக்குது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நான் தோ சும்மாதாங்க உக்காந்துருக்கே வேல் பண்ணணு யோஸ்ச்சுனிருக்கே கொஞ்சு வெயில் அடிக்கிற மாரி இருக்கு பண்லாமா வேணாமா
என்ன பண்றீங்க
வேல செய்ணு அதா யோஸ்ச்சினிருக்கே பண்லாமா வேணாமா பண்ணிதா ஆகணுமான்னு
பண்ண வேண்டியது சீக்கிரமா பண்ணிட்டீங்ன்னா அப்புறோ ஃபுல்லா ரெஸ்ட்டு தான
அது அவ்ளோலா வேல இல்ல கண்டின்யூஸா ரெண்ட் நாளா வேல செஞ்சுட்தா இக்கோ சும்மா ஜெஸ்ட்டு வீடு பெருக்கணு அங்கங்க இந்த பில்லச கொஞ்சோ டிசன்டா பண்ணு அவ்ளோதா வேற எந்த ஒர்க்குமே இல்ல வேற எதுவுமே இல்ல மிஞ்சி போனா ஒரு ஹாஃபனவர் கூட வேல இருக்காது ஆனா அத செய்யதா கொஞ்சோ டயடாருக்கு
எனக்கெல்லா அப்படிலா கெடயாதுங்க எனக்கு எவ்ளோ வேல இருக்கு தெரியுங்ள உங்களுக்கு
நானு அப்டிதாங்க ரெண்டு நாளா செய்றே மண்டே ஃபுல்லா துணி மடிச்சே டியூஸ்டே
காலைலருந்து நா வேல செஞ்சுட்டுருக்கீங்க கால்ல ஏந்சி டீ போட்டு அப்றோ ஜாமான் கழுவிட்டு இரு க்குற சாமான் இன்னு கழுவாம இருக்கு அப்றோ வீடு பெருக்கிட்டு தொட்டட அடிச்சுட்டு பையன ஸ்கூல்க்கு அம்ச்சிட்டு ப்ரேக்ஃபாஸ்ட் செஞ்சு அது சாப்ட்டுட்டு பொண்ண தூங்க வெச்சுட்டு இப்ப எல்லாமே க்ளீன் பண்ணி ட்டு எ ரூம இன்னு க்ளீன் பண்ல ஒரே அலங்கோலமா இருக்கு எ ரூம் வேற க்ளீன் பண்ணணு பையனோட பொம்ம எல்லா ஒரேடியா அடிக்கி வெக்கணு அங்கங்க கடக்குது அப்பறோ டிய அப்றே லன்ச்சு செஞ்சு அந்த சாமான் கழுவிட்டு அப்றோ வந்து அரைக்க வேற குடுக்கணு ராகி பாஜ்ரால்லா இருக்கு ராகி கம்பு அதெல்லா இருக்கு அதெல்லாம் போய்ட்டு அரச்சிட்டு வர்ணு இன்னிக்கி அரைக்கிற வேலெல்லா இருக்கு அரிசி மாவு அரைக்கணு அப்பறோ வந்து கொழம்பு மொளகாதூள் இல்ல அதுவே அரச்சிட்டு வர்ணு மொத்தமா எல்லாமே சேத்து அரச்சுடாங்க
ம் மிச்சா ஓகேங்க
ம் இந்த மாரி வேல செஞ்சா என்ன சொல்வீங்க நீங்க
அவ்ள தாங்க வேல இல்லன்வாங்க அங்க நறைய பேருங்க இங்க இதோ நானோ மம்மி மட்டுன்தான் சோ உங்களுக்கு வேல இங்க இல்ல
இப்ப எனக்கு வேல இருக்குங்க முடிச்சுட்டு காலேயே தயிருக்கு வந்து பால் காச்சி தயிர் போட்டாச்சு எப்டி இந்தாலும் மத்தியானம் வரைக்கு தயிர் ரெடி ஆயிரும் சாப்பாட்டுல கூட அந் தயிரு வச்சுருவேன் டெய்லியும் தயிர் போடணு
ஓகே ஓகே
பா
இங்க ஒரு அர அவர் வேல இருக்கு அந்த ஒரே ரீசனாலதா சும்மா ஒக்காந்துருக்கே சொ இத முடிச்சிட்லா
ஆ துணி வேற இருக்கு துணி வேற எடுத்துட்டு போயிட்டு தோய்க்க போடணுமா வேணாமான்னு யோஸ்சிட்டுருக்கே இன்னிக்கு
ம் அதெல்லா நேத்தே முடிஞ்சிச்சு
சாட்டே இல்லனா சண்டே தா தோய்க்க முடியும்
இன்னு அதிகமாயிடுமே துணி அப்போ
அதுதா பாக்றே அப்றம் பாத்ரூம் வேற கழுவனும் அது வேற இருக்கு துணி துணி காய தோய்க்க போடுனா மேல மொட்டமாடி கொண்டு போய் தான் போடணு அங்க போட்டுட்டு காய வெக்க கீழே கொண்டு வரவா இல்ல அங்கயே போட்டு வரவான்னு யோசிக்கணு ஒரு மணிக்கு மேல என்னால எந்து போவே முடில ஒரே டயர்டா இருக்கு சாப்ட்டு முடிச்சனும் தூங்குன்னு சொல்லுது மனசு என்ன பண்றதுனே தெரிய மாட்டேங்குது அதா யோஸ்ச்சிட்ருக்கே மேல போய் துணி அள்ளி போட்டு வந்தரவா அது பாத்துட்டு வாஷ் பண்ண போது எனக்கு ஒன்னும் பிரச்சன இல்ல வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்ற தா வந்து எடுத்துட்டு வர்றதுதா பிரச்சனயா இருக்கு சேரி பாத்து பண்லாம் அப்டின்னு சொல்லிட்டு இருக்க வேற பெஷி ட்டு வேர கழுவனும் பாப்பா உச்சா போயிட்டா
ம் மிஸ் சாப்டன்
அப்றோ சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அம்மா எங்க வேலைக்கு போயிட்டாங்களா
இல்ல இல்ல எங்கம்மா துணி தோய்க்க போயிருக்காங்க அவங்க கடைக்குல இருக் இல்ல இல்ல மிஷின்லா எங்க அம்மா யூஸ் பண்ண மாட்டாங்க டெய்லி அவங்க அவங்கவுங்க ஐ மீன் ரெண்டு செட்டு துணிதா இருக்கும் எங்க அம்மாவோட ஒரு சாரி ஒண்ணு அன்ட் ஆபீஸ் போயிட்டு வர சுடிதார் ஒண்ணு அதுக் எதுக்கு ரெண்டு துணி மிஷினு எப்பயாச்சு எங்க அப்பா லுங்கி போடுவாரு அவ்ளதா மத்தபடி நோ ஒரு அஞ்சு துணி ஆறு துணி இதுதா மேக்சிமம் அவ்ளதா எங்க வீட்ல அதுக்கு எதுக்கு வாஷிங் மிஷின் டே டு டே லைஃப்ல எங்க அம்மாவே தச்சுருவாங்க அது ஒரு வாரம் கழிச்சு பாத்தா பெட் ஃபுல்லா துணி இருக்கு
ம் உங்க பெட்ஸ் எல்லா என்ன பண்றாங்க
யாருமே கண்ணுக்கு தெரிய மாட்றாங்க யார் யார் எங்கெங்க இருப்பாங்கன்னே எனக்கு தெரில ஏன்ஜலுனு ஒருத் தரு கூட நா பாக்கல
எல்லாரு தூங்றாங்ளா நைட் டியூட்டி பாத்துட்டு ஹலோ கேக்குதுங்ளா இருக்கீங்ளா லைன்ல ஹலோ ஹலோ இருக்கீங்ளா கேக்குது கேக்குது கேக்குதுங்க கேக்குதுங்க ஆ ஆ அதுதா சொல்றே எல்லார் அ நா எ வந்து கோழி வளக்றோங் முட்ட குடுக்கறதுக்காக ஆனா இப்ப ரீசன்ட் டைம்ல என்ன ஆச்சுனா வந்து எங்க கோழி எல்லாமே காணா
காணா போய்ச்சா
போக ஆரம்பிச்சிருந்தது அந்த சேவல் இருந்ததுனால் தா கோழி முட்ட குடுத் ருந்தது அந்த சேவல யாரே தூக்கிட்டு போயிட்டாங்கங்க அது காலைல மேய்ய விட்டோ ஆமா தேடி தேடி பாத்தோம் யாரு எடுத்துட் போனாங்னே தெரில காலைல வந்து வெள்ல வுட்டோங்க அதுக்கப்றோ ஈவி்னி்ங் அது வந்துரு ஆனா வரவே இல்லை தேட்றோ தேட்றோ காணோ அதே மாரிதா இன்னொரு கோழியு
நைட்டு அது என்ன பண்ணுச்சுனா வந்து நா பிடிக்க போனே பறந்து போயிருச்சு கூடைக்குள்ள போட்டு மூடி வைக்லான் பாத்தா அது பறந்து போய் கார் மேல உக்காந்துட்டுட்ருந்தது சரி வேற யாராவது மூடிருவாங்க சொல்ட்டு வந்துட் டே பாத்தா நைட்டு் பூன வந்து புடிச்சிட்டு போயிடுச்சுங்க அத
சேவல
ஆ ஹே சேவல யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க அது தனி யாரோ புடுச்சுட்டு போயிட்டாங்க கோழி முட்ட குடுக்குற கோழியு புடிச்சுட்டு போயிட்டாங்க
நீங்க அப்போ ஒரு கேமராவ மாட்டுங்க கோழி திருட்றாங்க உங்க ஏரியால
முட்ட குடுக்கற கோழிய வந்து பூன புடிச்சிட்டு போயிருச்சு
செத்துட்ச்சா
அதுக்கப் அது எங்க தூக்கிட்டு போய் எங்க சாப்டுச்சுனே தெர்ல இன்னொரு கோழி மரத்து மேலயே உக்காந்துட்ருந்தது அது என்னாச்சுனே தெர்ல இப்ப காணவே காணோ எங்க போச்சுனே தெர்ல இன்னொரு கோழி வந்து கூண்டுக்ல உக்காந்திட்ருக்கு
அவ்ளோதா கோழி திருட்றாங்க பாத்துக்கோங்க
அ இப்போ வந்து ஒரு ரெண்டு கோழிய வந்து குஞ்சி கூட உக்காந்து வச்சிருக்கோ ஒரு கோழி வந்து ஏழு ஏழு குஞ்சு கூட இப்பதா வந்து வந்துச்சு குஞ் அ கோழி குஞ்ச அந்த என்னாச்சுனா வந்து மூணு வந்து மூணு வந்து காக்கா தூக்ட் ட்டு போய்ருச்சு இப்ப நாலு குட்டி தா இருக்கு
இன்னொனு வந்து பெரிய கோழி ஆயிச்சு கொஞ்சோ வந்து ஒரு அளவுக்கு பெரிய கோழி ஆயிடுச்சு குட்டி அந்த குட்டி வந்து எங்க போச்சுனே தெர்ல காலைல விடும்போது நாலா போச்சு இப்ப மூணு தா ரிட்டர்ன் வந்துச்சு யா எது பிடிக்குதுனே தெரிலங்க பாம்பு புடிக்குதா கீரி புடிக்குதா இல்ல ஏதாவது புடிச்சிட்டு போதான் தெரில
நாய் பூன ஏதாவது பிடிக்குதா என்னன் தெரில இதே சே முட்ட குடுக்குறதுக்கு கோழி இருந்து சேவல் இல்ல சேவல் இருந்தாதா முட்ட குடுக்கு கோழி
ஓ செரிங்க
இப்ப சும்மாவே சுத்திட்டு இருக்க எல்லா கோழியும் இங்க நறைய கோழி இருக்கு பக்கத்து வீட்டுல கோழி வச்சிருப்பாங்க எதிர் வீட்ல கோழி வச்சிருக்காங்க
எப்டி நீங்க வாங்கறதா அத்தன கோழியு
அஹ எங்களது எங்க கோழி மட்டு தா மேயுது எங்க கோழி மட்டு இல்ல இங்க நறைய பேரோட கோழி சுத்துது
அப்ப அதுல ஏதாவது மோஜ் ஆயிச்சான்னு பாக்க வேண்டியது தான காணமபோன கோழி
ஆஹ இல்ல எங்கயு இல்ல தேடிப்பாத்துட்டோ எல்லார் வீட்லோயு தேடிப்பாத் புடிஷ்ட்டு போய்ட்றாங்க சில பேர் வந்து சேவல பாத்தாலே அது எளம் சேவல் இருந்துச்சுனாலே புடிச்சிட்டு போய்றாங்க
நீங்க உங்க வீட்ல கேமரா மாட்டி வைக்க வேண்டியதான
இங்க அது வீட்டுக்குள்ளே இருந்தா பரவாயில்லங்க எங்கயோ அ மேய போது அது எங்கெங்கயோ போது ஒரு தெரு தாண்டியே போயிட்டு மேஞ்சிட்டு வரும் அது
ஓகே
அது எங்க போதுனோ தெரியாது அதுக் கழுத்துல கேமரா மாட்னாதா உண்டு அது எங்க மேயும்னே எனக்கே தெரிய மாட்டிங்குது அப்டி போயுது உம் அப்ரோ சொல்லுங்க உங்க அம்மா துணி தோய்ச்சி முடிஷ்டாங்ளா
ஆ நாளே நாள் துணி அவுங்க கடேல யூஸ் பண்ற துணி மட்டும்தா அந்த பெட்ஷீட்டு அது மட்டும்தா மத்யோ வன்டாங்க தேய்ச்சிட்டு
என்னுது பாஸ்ட்டா செய்றாங்கன் சொல்லுங்க
இல்லல்ல அவ்ளோ துணில்லா இல்ல அதா சொன்ன ரெண்டு பெட்ஷீட்டு ஒரு அவுங்களோட சரீயேடு போட்டது அவ்ளோதா வேற எந்த துணியுமே இல்ல
உம் அப்ரோ உங்க அப்பக் ஓங்க உங்க அப்பா எப்போ வருவாங்க
போயிருப்பாரு இன்னிக்கு புதன்கெழமன்னு சொல்லி கடைக்கு வந்துருவாரு ஒரு மணி மேக்சிமம் ரெண்டு மணிக்குள்ள வந்துருவாரு வந்தவுன்னே ஏசி போட்டு உள்ள தூங்கிட வேண்டியதுதா
உம் என்ன வாங்கிட்டு வருவாங்க வரும்போது உங்ளுக்கு
இப்போலா எதுமே இல்லங்க ஏனா ஃர்ஸ்ட்டு மாங்கா இருன்ச்சி மாம்பழம் வெந்தது டெய்லி வாங்கிட்டு வருவாரு இப்ப மாம்பழம் சீசன் போயிச்சி ஆனா வாங்கிட்டு வரதில்ல
உம் வேற எதுமே நிங்க வந்து வாங்கி
நானாக்கே ஆஹா அதெல்லா இல்லங்க டெய்லி பிஸ்கட் பால் அது வாங்கிட் வருவாரு ஐயோ ஜீவுமே கேட்க மாட்ட ஏதாச்சு ஆச்சினா அப்ப தோணு போது கேட்பே
உங்க அக்காவ வாங்கி உங்க அக்கா வந்த உங்க அக்கா வந்தா வாங்கிட்டு வருவாங்களா
அண்ட் அக்காக்குல்லா வாங்கிட்டு வர மாட்டாங்க அவுங்க பசங்களுக்கு சிப்சு
அதா அவுங்க வீட்லருந்து ஏதாவ்து வந்தா வாங்கிட்டு வருவாங்களான்னு கேட்ட
ஆமாங்க நலா கேட்க மாட்ட இது வேணு அது வேணு
உம் செரி செரிங்க சூப்பருங்க உம் செரிங்க டென் மினிட்ஸ் ஆவபோது டென் மினிட்ஸ் ஆய்ச்சி அம் கால் வக்குறேங்க பாய்ங்க